சொல்லு ப்ரோ
ஆ சொல்லுங்க ப்ரோ அதுல வந்து இப்போ ஆ அப்டியே பேசிட்டே இரு ப்ரோ ஒரு நிமிஷொ வைட் பண்ணோ வெச்சுக்கயே அப்றோ இதாயிடு ஆ அதா ப்ரோ இப்ப வந்து நம்ம வந்து அந்த நெறையா யூடியூபர் எல்லா இப்ப‌ வர ஆரம்பிச்சிட்டாங்களா அதுல வந்து கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு அப்றோ வந்து வீடியோ எடிட் பண்றதுக்கு வீடியோ ஷூட் பண்றதுக்கு அந்த மாரி நெறைய பேய்டு கூப்பிடுறாங்க ப்ரோ அதா வந்து அதுல உள்ள அதுல போனாதா நம்மளுக்கு தெரியுது இந்த மாரிலா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அதுல ஃபுல் டைமா போயிட்டு நெறைய சம்பாக்கிறவங்களு இருக்காங்க பெரிய பெரிய யூடியூபர்க்கெல்லா
ம் ம்
அவ ஏதோ கமெண்ட்ல போயிட்டு ஏதோ கமெண்ட் பண்ணா போல அதுலதா வந் அவங்க ஒரு ஆறு பேர் செலக்ட் பண்ணங்களா ஆறு பேர் செலக்ட் பண்ணி அதுல ஆற ஆறு பேர்ல இவங்க வந்து கொஞ்சோ நல்லா பண்ணதுனால வந்து அவன அதனால அவன ஷீஸ் பண்ணிட்டாங்க அவ வந்து இப்போ அதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா
ஓ அப்படியா ப்ரோ ‌ம் ம்
ம் அவ வந்து யூடியூப் சேனல் வெச்சிருந்த வெறும் கேமு நார்மலா வந்து அவ வந்து இந்த டிரேடிங்கி அவனுக்கு எல்லாமே தெரியு ப்ரோ டிரேடிங்கி ஆக்கிங்கி பைத்தானு எல்லா லாங் எல்லாமே கத்து வெச்சிருக்கா ப்ரோ அவ வெறு அந்த நா சொன்னேல பேசிட்டு இருந்தா அப்டின் சொல்ட்டார்
ஆ
ஆமா அவ பைத்தானு இந்த லாங்குவேஜஸ்சு அப் அப்றோ வந்து ஆக்கிங்கி
ம்
இந்த டிரேடிங்கி கிரிப்டோ அதுல வந்து என்ன இதெல்லா அப்டியே அதுல இருந்து இந்த நார்மலா வந்து இப்ப நம்ம படிச்சு கத்துப்புல அவ வந்து மொத்தமா பண்ணி பாத்து கத்துன்னு இருக்கா
ஓ ஓ
அதுலயே அவ இருந்திருக்கான போல வந்து அவ ஃப்ரீ பயர் எல்ல வெச்சிருக்க போல ஒன்றர லட்ச ரூவா செலவு பண்ணி இருக்கா
ஆ ஆ
அது விக்கனு அப்டின்னு சொல்லியிருந்தா எண்பதாயிர ரூபாக்கோ எவ்ளோக்கியோ
ம் ம்
கேட்டாங்கலா பசங்கனா அறுவ்தாயிர்ருவாயா கேக்குறாங்ளா அ அவே தரமாட்டன் சொல்ட்டானா ஆமா ப்ரோ எ ஒ ஒரு லட்ச் நூத்தி ஐம்பதாயவாய்க்கோ எவ்ளவோ டாப்பப் பண்ணி வெச்சிருக்கா ப்ரோ அந்த
ஐய்யய்யோ அப்பா
ஃபஸ்ட் இருந்தே வெளாடி அதா அப்போ அப்போ வந்த டைம்ல ஃப்ரீ பயர் வெளாடுவாங்கள்ல டூ தௌச்சன் எயிட் செவன்டீன் அந்த டைம்ல அப்போ வெளாடி அப்ப அந்த மாரி அப்படியே அது இதுன்னு வுட்டுவான்னா எல்லாமே வுட்டு வருவானா ப்ரோ
அவ்ளோ காசா ப்ரோ
ஆமா ப்ரோ ஆ அவனுக்கு தெரியு ஆ செலவு பண்ண காசு வராதுன்னு சொல்ட்டு ஆனாலு ஜாலியா வெளாட்றதுக்கொசரோ அவ செலவு பண்ணிருக்கா போல
ம் ம் ம்
அந்த மாரில்லா இருக்கானுங்க என்ன பண்றது
ஆனா வேஸ்ட்டு ப்ரோ சிவா ஏதோ கொஞ்சோ தப்பு பண்ணுமா
வேஸ்ட்ன்னு சொல்ல முடியாது ப்ரோ அது கொஞ்சோ ஜாலியா இருக்கரக்கொசரோ பண்ணிருப்பா அ வந்து அவ வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச
ஆனா அது கொஞ்ச பெரிய அது கொஞ்ச பெரிய எடத்துல வித்தோண்ணா கொஞ்ச நல்லா வரு ப்ராஃபிட்
அது மட்டு இல்ல ப்ரோ இப்ப நா பெரிய ஆடச்சுனா வெச்சுக்கியே யூடியூப் அ சேனலு போட்ல கிரியேட் பண்லா இன்ஸ்டால வீடியோ போட்லா அதில காஸ் எடுக்கலா அந்த மாரிலா இருக்குதுல்ல அவ வந்து இன்ஸ்ட்டா வெச் சிருந்தானா எத்தன கே வெச்சிருந்தா தெரியிமா ஒரு மாசத்துல ஆறாயிரோ கே வோ எவ்ளோ அடிச்சான ஆனா யூடியூப்ல வந்துட்டு அந்தளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வேற இல்ல அவ்ளோ ஸ்பீடா அதனால என்ன கம்மியாயி வருமா
ம்
இன்ஸால வீடு வீடியோ போடுவானா எல்லாமே வந்து சிக்ஸ் ஹண்ரட் கே அந்த மாரி வியூஸ் போகுமா ஆ ஃபாலோவர்ஸ் அவ்ளோ ஏறாதா ஒரு வீக்க்கு வந்து தேட்டி ஃபாலோவர்ஸ் கம்மியாகுமா
ஆ
அந்த மாரிலா இருக்கு ப்ரோ நல்லா பண்ட்ருந்தா ஓ இப்ப ஏக்ஸிரன்ட் ஆவாம இருந் சின்னா கொஞ்சானு ரீச்சாயிருக்கு வீடியோலா
லா ஆனா எல்லா ஸ்கில்ஸு கத்து வெச்சிருக்கா நீ சைட்ல எல்லா க்ரோஸ் கோர்ஸ் போறியா ப்ரோ
அத் தாம் பரோ இப்ப பிரச்சனயே ஆல்ரெடி அழகா நா போயிருப்பம் ப்ரோ இந்த செகண்ட் இயரே நா போயிருப்பே செரி போலாம் போலா போலாம் போலான் சொல்ட்டு தேட் இயரே வந்துர்ச்சு தேட் இயர் முடிச்சிட்டே இன்னு போயிட் தா இருக்கே போறே கடசி வரைக்கு
போணுன் சொல்லும்போதே போயிர்னும் ப்ரோ
அத் தாம் ப்ரோ தப்பு பண்ணுனே அது பண்ணி இப்போ இருந்தே வெச்சிக்கியே அழகா
சோறு நல்ல கம்பெனில செலக்ட்
ப்ரோ நல்ல கம்பென்லா வராது ப்ரோ நீ நீ நெனைக்கிற மாரில்லா வராது
ஆ என்னன்ன கம்பெனி ப்ரோ வர்து இங்க சொல்றாங்க பெரு பெ பெருசு பெருசா ஐ டி கம்பெனி வரு கோர் கம்பெனி வரு இங்க மெயின் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிளேஸ்மெண்ட் தருவோ அது பரவால்ல ப்ரோ ஆனாத்தி எ ப்ரெ பி எஸ் சி ல கௌதம் கௌதம் இருக்கா பி எஸ் சி கௌதம் தெரிமா
கௌதம் யாருன் தெர்லையே த பாத்துருப்பே
கம்ப்யூட்டர் சயின்ஸ் தாரியாவு மாடன் க்ளாஸ் தாரியா இல்ல அவுங்க அது க்ளாஸ்
ஆமாமா ஆமா அந்த பேசெல்லா பேசுவானே அப்பப்போ ஸ்டேஜ்ல வந்து
ஆ ஸ்டேஜ்ல வந்தான்னைக்கு டான்ஸ்லா ஆட்னானே ஆ அவ அவ போயிட்டு டி வி எஸ் கம்பெனி வந்துதா கால்சென்டர் வந்துதா இப்ப கூட ஜாயின் பண்ணிக்கப்பா பிரச்சன இல்ல
த முனு சொல்றே ப்ரோ நைன்டி பர்சன்டேஜ் கம்பெனி வந்து இந்த பேங்க்கு சம்பந்தப்பட்ட கம்பெனி வரு
முத்தூட் பினான்ஸ் எங்கப்பா இப்பியே எங்கப்பா நீ ப்ளேஸ்மெண்ட்லா அட்டன் பண்ண வேண்டான்டாரு முத்தூட் பினான்ஸ் எல்லா பாத்துட்டு நா நா நா அத பத்து அத காம்மிக்க வெஸ்ட்டு ப்ரோ இதெல்லா வந்தா கொஞ்சோ போயிட்டு என்ன கேக்குறாங்க அனுபவோ
ஆனா அதுல வந்து ஒரு நீ இப்போ நாப்பது பேர் போறோன் வெச்சுக்கயே அதுல பத்து பேர் செலக்ட் பண்ணி அந்த பத்து பேர்லருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் அது மாத் தா எடுப்பாங்க
ம் இப்போ உங்க கா உங்க க்ளாஸ்ல யார்ரு ப்ரோ இந்த கம்பெனிலா செலக்ட்டானது
காம் கேஸ்ட் வந்து இவ செலக்ட் ஆனா ப்ரோ டேனி செலக்ட் ஆனா
ஆ ஆ
அவங்க ச எல் பி எவ்வளோ சொன்னா செவன் பாயிண்ட் ஃபையோ எவ்ளோ சொன்னா இன்டர்ன்ஷிப் போயிட்டுந்தா காலேஜ்லே ஸ்டார்ட்ங்லே காலேஜ் இந்த இப்போ நீங் போறீங்களா ஃபிப்த்து சம்ல அந்த செம்லியே வந்து அவ இதுக் போயிட் இருந்தா இண்டன்சிப் போயிட்ருந்தா
ம் இப்போதா இப்ப இருக்க இன்டர்ன்ஷிப்ல தா இருக்காராமே
ஆமா ஆமா இப்ப இருந்தே இன்டர்ன்ஷிப் தா மூ ஆறு மாசமோ இல்ல எத்தன மாசன் தெர்லே டண்சிப்பு ஒரு வருஷமா ஆறு மா அதா இப்ப அதுல நல்லாவ் இரு ஃபர்மன்ஸ் பண்ணா அப்படியே கம்பெல்ல இது பண்ணிர்பாங் அப்படின்லா கூட ப்ரோ இந்த இன்டர்ன்ஷிப் வச்சிருந்தாலே போதும் ப்ரோ வேல இருக்க முன்னால்ல கம்பெனியா வரும் ப்ரோ
அதுலேயே ஸ்டைட் ஃபண்டு குடுத்துறாங்கள ப்ரோ அவருக்கு அதிலே ஸ்டைஃபண்டு குத்தற்றாங்கள இருவத்தஞ்சு இருவத்தஞ்சாயிரவா வாங்கறாரா
ஆம்மா ஆம்மா இப்பவே இருவத்தஞ்சாயிரரூபா ப்ரோ நார்மலா இப்ப இன்டென்ஷிப் போம் மோது
ம் அப்போ செலக்ட் ஆயிட்டு போனார்னா அதா ஐம்பது அறவது ரூவா வாங்குவார்
அந்த மாரி வரு அதுவு எனக் தெஞ்சி இந்த நம்ம
ட்டு போனாரா ப்ரோ
பண் அவ ப்ரோ வந்து ஆல்ரெடி இன்ஜினியரிங் பச்சிட்ருந்தா ப்ரோ வேற எதோ காலேஜ்ல
ஓ ம்
அதுல எதோ ப்ராப்ளம் ஆயிட்டு டிஸ்கன்டினியூ பண்ட்டு கர்ட்டா ட வந்து நா ப்ரோ நாந்தாப்ரோ பஸ்ட்டா அவகிட்ட பேஸ்னே மொதல கட்டா இந்த ப்ரெஷ்ஷஷ்லா வெப்பாங்கல்ல இது ஈவென்ட்டு அப்போ வந்து எம் பாஸ்ல வந்ட்ட னாடா இது செரி யா யாரு யாருமே பாத்த மாரி தெர்லியா செரி என்ன பேசுவோ அப்டின் சொல்லி பேஸ்னது தா அவ
ஆ
அவ பேச ஆரம்பிச்சா அவ சொல்டுந்தா இந்த மாரி இந்த மாரி நா டிஸ்கன்டினியூ பண்ணி வன்டே ஒரு பிராப்லம் ஆய் சு காலேஜ்ல
ஆ
இன்ஜினிரிங் பண்ண ரெண்டு வர்ஷோ
ஓ ரெண்டு வர்ஷ இன்ஜி ஓ அவருக்கு வய்சு அதிகமா
ஆமா ஆமா
ம் ம்
பண்ண அந்த மாரி அவ கொஞ் லைட்டா ப்ரா சண்ட்யாயி ப்ராப்ளம் ஆயிச்சு அத்னால வந்து டிஸ்கண்ட்யூ பண்ட்ட
அ அ
அப்ற அவ்ங்கு ஒரு நல்ல ஒரு இது ப்ரோ அவ்னுக்கு ஸ்கில்லு இருக்கு அது எந்தந்த விஷ்த்துல கர்ட்டா ரிமுவான்துஸ் கர்ட்டா வந்துருவா
படிக்கிற விஷ்யல்லா கரெக்ட்டா இருக்டு
ஆமாமா
டாப்புரா ப்ரோ
ஆ இன்னா புரோ டாப்பரு டாப்பர் சொல்ல முடிய்து ப்ரோ இப்ப நாம் நம் நம் படிப்புல எக்ஸாம் வரமோது மட்தான படிப்
ஆம்மாமா அதே மாரி இப்போ உங் சஞ்சய்லா எப்டி ப்ரோ படிப்பாங்ளா
ரோ அதா ப்ரோ சஞ்சய் தா ப்ரோ பக்கத்து கிளாஸ் ப்ரோ அவ எம்மு எம் டு வந்து எ ஃப்ரண்ட பா பாத்து பாத் ஆ பாத் எழுதி பாஸ் ஆய்ட்டா.
சஞ்ஜையா ஓ அவரு அரியரா
ஆமாம் ப்ரோ ஏ முன்னாடியே இத வச்சிர்ந்தா அப்புறோ வந்து எமொனு பாஸ் ஆயிடுவான் நெனைக்கிறே எமௌன் வந்து நா எதுல்ல எம் டூ அப்ப வந்து எமௌன் எதனா அவ ஆ டானில்லா அரியர் வச்ரு வெக்க மாட்டா ப்ரோ
ம் அந்த விஷயத்துலா கர்ட்டா இருப்ப
ஆமா அது வந்து எப்டின்னா வந்து அவனுக் வந்து அந்த கொ அதுல கொஞ்சோ தெ ஃபுல்லாவே தெர்ஞ்சும்மடீப்பா
ஒ ஒ
அ இந்த ப்ரோக்ராம் சப்ஜட்ல்லா அதனால அவுனுக் தெரியு அதனால பாசாயிடுவா அது தெர்ஞ்சிருந்தாலே பாஸ் ஆயிட்லால்லா இல்ல ப்ரோ அத்னால
அ அவுரு அவுருக் எத்துன மணிக் ப்ரோ இன் இன்ட்ர்யூலா எப்டி கேட்டாங்க
அதா ப்ரோ ஆ ஃபர்ஸ்ட் வந்து எதோ சொன்னாங்கள குரூப் டிஸ்கஷன் சொன்னாங்க
அ
அப்புற வந்து வேற எதோ ஒன் சொன்னாங்களே இன்னொன் ஒன்னு இருக்கு அப்புற வந்து எச் ஆர் இதுவே அ எச் ஆரு இது வந்து இதுவ் ஆயிட்டா போதும் ப்ரோ அவுள் நம் அதுக் அப்மா
ஆ அந்த மூண் இன்ட்ர்வியூ பா க்ரேக் பண்னு
ஆமா ப்ரோ அட்
ம் அவுரு எத் சைட்ல கோர்ஸ்லா பண்ணாரா ப்ரோ இல்லல்ல
பண்ணான்தா நெனக்கிற தெரி கர்ட்டா எனுக் தெர்ல ப்ரோ அனா
ம் ம் நீங் நீங்ளு பண்ணிருந்தா இந்த மாரி கம்பெனில எதா போயிட்ருக்லா ட்ரை ஆச்சு
ப்ரோ பண்ணா போற்து மேட்டர் இல்ல ப்ரோ இப்போ வந்து நமக் அத பத்தி தெர்ஞ்சிர்ந்தாலு அது கான்பிடென்ட்டா பதுல் சொல்றதுல்தா ப்ரோ இருக்கு தெரிய்ல்னாலு தெர்ஞ்சா மாரி காட்டிக்கிணு
அ அ இப்போ இந்த அரியர்ஸ்லா இருக்கவுங்ள உள்ள உட மாட்டன்றாங்ளே அத்லா உண்ம்யா ப்ரோ
இப்போ சிக்ஸு சம் போத்த வரிக்குமே வந்து அதியர் இர்ந்தா கூட போலாம் ப்ரோ நீ வந்து
ஆ க்ளியர் பண்ணிர்லா ம் எனக் இப்ப வரிக்கு அரியர் இல்ல தேட் செம் வரிக்கு டூஃப்
நில் அரியர் இர்ந்தா இந்த நில் அரியர்ந்தா வந்து இந்த செம்லந்தே வந்து இன்ட்ர்வீயூ இன்டன்ஷிப் வந்து கூப்டுவாங்கல இன்டர்வியூ கூப்டுவாங்க
ஒ நில் அரியர் இர்ந்தா இதுலந்து இப்பத்துலந்தே போலாமா
ஆமா உன்னவ ஒரு மாஸ்த்துல சொல்டுவாங் சொல்டுவாங்க உங்களுக்கு
ஒ ஒ அதுக்கு எதோ இன்ட்ட இன்டன்ஷிப்பு எதோ ட்ரைனிங்லா கூட்டின் போவன்னாங்க
ட்ரைனிங்கா
எதோ உங்களுக்கு இன்ட்டன்ஷிப்பு ட்ரைனிங்லா குடுப்போ ட்ரைனிங்லா குடுப்பாங்களா ப்ரோ
ப்ரோ அதுவா இது ப்ரோ அது இ எப்டி சொல்றது நா இன்டர்வியூ வந்து எ எப்டி எப்டிலா பண்லா எப்டிலா கொஸ்டின் கேப்பாங்க
அ
அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் அது ஒரு ஒருவார இருக்கு ப்ரோ
ம்
அது ஜாலியாதா இருக்கும்ன்னு சொல்ல முடியாது வெருப்பா இருக்கு அது
கொசிடின்லா கேப்பாங்களா ப்ரோ
ப்ரோ அது வந்து எப்டி தெரியுமா எல் கே ஜில சொல்லி தருவாங்கல அது மாரி சொல்லி தருவாங்க ப்ரோ அப்டியே வெறுப்பாவு ஏன் தா வர மோன்ற மாதிரி இருக்கு
அ அ
அதுல வேற அந் அது இது வேற போறாங்க பொண்ணுங்கூட சேந்து பேசுங்க எங்க ஒரு டீம் டீம் டீமா இது பண்ணுவாங்க நாங் படிக்கும்மோது
அ
ஒரு ரெண்டு பேரு பாய்ஸு ஒரு ரெண்டு பேரு கேர்ள்ஸு இல்ல மூணு பேர் பாய்ஸு ரெண்டு பேர் கேர்ள்ஸ் அந்த மாரி டீம் டீமா பிரிச்சி ஒரு டாபிக் குடுத்து அந்த டாபிக் பத்தி பேச சொல்லுவாங்க
ஓ ஆ
அது மாதிரிலா இருக்கு அப்புறோ வந்து ஒரு கேம் மாரி வப்பாங்க அது வந்து அ செவனப்பட்டதாதா இருக்கு அதே மாரியே வப்பாங்க காண்டாவு சத்தியமா அய்யோ வெளிய போயிடுவாங்க சில பேர்லா வரவே மாட்டாங்க க்ளாஸ்க்கே அந்த க்ளாஸ் வந்தாலே
ஓ அது கிளாஸ்க்குலா வருமா ப்ரோ இல்ல கிளாஸ் எடுக்கும்போதே வருமா
இல்ல ப்ரோ ஒரு நாள் ஃபுல்லாவே ஒரு வாரோ ஃபுல்லாவே அதா டெய்லியுமே ஆமா சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த செம்ல ஒரு தடவ வரு ஒரு வாட்டி வருவாங்க அடுத்த செம்ல ஒரு வாட்டி வருவாங்க
ஓ ஒரு வாரோ ஃபுல்லா வருமா அது தலவலி ப்ரோ டேய் எல்லா லீவு போட்ருவாங்களா அந்த டைம்ல
லீவ் போ ஆமா ப்ரோ லீவ் போட்ருவாங்க பாதி பேரு அதே மாரி மதியான வீட்டுக்கு போயிர்வான்வோ வன்ட்டு
கொஸ்டின் கேப்பாங்களா ப்ரோ ஏன்ச்சி ஏன்ச்சு
ஆமா ப்ரோ நீ அமைதியா ஆ வேற அவன் மூஞ்ச பாத்தா கூட கேப்பாங்க கொஸ்டின் என்ன பண்ற அப்டினு
அட அது மூணு செக்ஸனு சேத்தா மாரி வப்பாங்களா
இல்ல வேறோ வேற வேற அப்டி இப்டி
ஓ எங்க கீழ ஆடிட்டோரியம்லா கிளாஸ்லயா
இல்ல ப்ரோ கிளாஸ்லியே வப்பாங்க ப்ரோ
ஓ
ஆல் டைம்ல இப்ப ஆ சேரி ப்ரோ நா கொஞ்சோ ஒர்க் கு வந்து சின்ன ஒர்க்கு இருக்கு அதனால வந்து ஆ சேரி